எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லார்க்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நானு நல்லார்க்கே சகோதரி வீட்ல எல்லா பசங்க எல்லாருமே நல்லா இருக்காங்ளா
எல்லாருமே நல்லா இருக்காங்க அவுங்க இன்னிக்கி லீவ் இல்லயா ரொம்ப ஜாலியா இருக்காங்க
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
உங்களுக்கு மூண் நாள் லீவ் இல்லயா சோ அதனால ரொம்ப ஜாலியா இருக்காங்க ஹோம் ஒர்க் பண்ண சொன்னா அந்த இப்ப பண்றே அப்புற பண்றே அப்டின் சொல்லி இது பண்ணிட்டே இருக்க
சந்தோஷ்த்த எடுக்கு எதுக்கு சகோதரி கெடுக்குணு உடுங்க என்ஜாய் பண்ட்டு போறாங்க இன்னோரு இன்னைக்கு ஒரு பொழுதுதாது இன்னிக் முடிஞ்சு போச்சு நாளைக்கு ஒரு நாள் தா சகோதரி
கரெக்ட் த தோழி என்ன கொஞ்ச சீக்கர எழுதிட்டாங்கனா அவுங்களுக்கு இன்னு ரெண்டு நாள் அந்த ப்ரஷருக் காதுல நம்ம தான அந்த பிரஷர தூக்கிகிட்டே திரிய வேண்டியதாருக்கு ஐய்யய்யோ இன்னு முடிக் கியாமர்காங்க ஆக்டிவிட்டி பண்ணணு ஹோம் ஒர்க் இத்தன ஹோமொர்க் இருக்கு முடிக்கிணு அப்டி நம்ம அந்த பதட்டப்படாம இர்க்கிலால
கண்டிப்பா அது வந்து உங்கள எப்டி வந் உங்கள எப் ப்டி சகோதரி ஜாலிய வச்சுர்க்கலா நீங்க நீங்க தா வந்து அவுங்க ஸ்கூல் போயிட்டு நீங்க ஜாலியா இருக்கீங்க அவுங்க நெனச்சிட்ருக்காங்க அப்டிங்கபோது இந்த மூண் நாளு நீங்க வந் நீங்க வந்து பதட்டமாவே இருங்க நா என்ஜாய் பண்ணிக்கனு உங்க பசங்க ரெண்டு பேரு உங்கள வந்து இது பண்ணிட்ருக்காங்க
ஐயோ நீங்க சொல்றது உண்மதா காலைலந்து நானு சொல்லிட்ருக்கே அது தங்கச்சி பொண்ணு வேற வந்திருக்காளா சோ அதனால கூட கொஞ்ச ஆட்டமா இருக்கு
ஓ செரிங்க செரிங்க அதுமே சரி நம்ம பசங்களுக்கு பாத் திங்கன கூட ஒரு ரெண்டு பேர் ஒரு நா ரெண்டு மூணு பேரு பிள்ளைங்க செட்டு சேந்துட்டாங்கள அவுங்களுக்கு ஒர் னா அவுங்ளுக் வந்து ஒரு பலோ வந்த மாரி குதிக்கிற்துக்குனு டபுள் டபுளா கிளாள என்ஜாய் பண்ண அப்ப மட் இந்த லீவுல பாத்தீன்னா அவுங்ளுக் தூக்க கூட வராது சகோதரி
ஆமா மதியானோலா இந்த இப்ப சாப்டு படுங்கடா படுங்கடானா எங்கள இன்ன படுக்க சொல்றாய்ங்க நாங்க வெளயாடனு அப்டிங்கிறாய்ங்க டேய் படுத்து எந்திரிச்சு அதுக்கு அப்புற விளையாடுங்கடா அப்டினா கேக்க மாட்டேன்டாய்ங்க கடவுளே அவிய்ங்களுக்கு எப்டிதா அந்த லீவுன்னா அந்த எப்டிதா அந்த ஒரு சந்தோஷ வருனே தெரியாது
கண்டிப்பா கண்டிப்பா அது நாவ் அது வந்து அது வந்து பசங்களுக்கு மட்டு இல்ல சகோதரி நமகே வந்து வேலைக்கு போற நமக்கு வந்து லீவ் வுட்ரானுங்கம்போது நமக்கே ஒரு நமக்கே ஒரு நெறைய மகிழ்ச்சியதா சகோதரி குடுக்குன் சொல்லுவாங்க பசங்ளுக்குவந்து நம்ம தனியா குறிப்பிட்டு சொல்ல முடியாது நமக்குமே வந்து பாத்தீங்னா நல்ல ஒரு ஹேப்பியா தா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஆனா அந்த ஒரு நாள் லீவு வந்து சீக்கிர போயிற்ற மாரி இருக்கு அந்த காலைல வேலய முடிச்சுட்டு கால்லஅந்த பசங்ளுக்கு டிஃபன் செஞ்சு குடுத்துட்டு திரும்ப மத்தியான என்ன செய் என்ன வக்கிறதுன் யோசிச்சு அவங்க வாங்கிட்டு வந்து அதுக்கு அப்புற நம்ம செஞ்சு சாப்ட்டு அதுவே எப்டி மூணு நாலு மணி ஆயிரு சோ அதுக்கப்புற கொஞ்ச நேரம் படுத்தம்ன்னா அது நீலு அப்பற ஆறு மணி ஆயிடு அப்புற ஆறு ஏழு மணி ஆயிர்ச்சுனா திரும்ப நைட்டு பண்ணி அப்ற திரும்ப தூங்க வச்சி மற்நாள் ஸ்கூலு அச்சோ அது அப்டியே ஒரு இதுவே ஆயிடுது
இல்ல சகோரி அதே மாரி பாத்தீங்னா சகோதரி ச காலைல வந்து அ விடியாறது தெர்ல சாய்ந்தர பாருங்க கிடுகிடுன் நாலுஞ்சு மணி எப்புடி போதும்ன்னு தெரிய மாட்டேங்கிது ந் அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்பீடா போகுது
எதும்மா காலோ வந்து ரொம்ப வேகமா போது என்னா இப்பதா இந்த மாசம் பறந்த மாரி இர்ந்து சிந்த பாத்தீங்ளா இப்பயே இந்த இவ்ளோ நாள் ஆயிர்ச்சு இன்ன ஒரு ரெண்டு மூண் நாள் தா இருக்கு அந்த டே அந்த மந்த்து முடிய்றதுக்கு சோ அப்டின்ற பட்சத்துல ஆ
ஆம சாய் புதன்கழமைங்கும்போது ஒன்னாந் தேதி வந்து பெறக்க போது
ம் அப்டின்ற பட்சத்துல வந்து கால வந்து அவ்ளோ வேகமா போது கால்ல எந்துரிக்கிற மாரி இருக்கு கால்ல ஏழு மணி ஆகு திடீன்னு அப்பற வேல எல்லா முடிச்சுட்டு பாத்தம்ன்னா அப்பாடான்னு ஒரு அர மண் நேர ஒக்காருவோ திரும்ப அந்த பசங்ள எழுத வக்கிறது பசங்ளுக்கு திரும்ப நைட்டி ஃபன் குடுக்கறது திரும பசங்க தூங்க வக்கிறது அப்டின்றது அது லைட்டு முடிஞ்சிரு திரும காலைல ஏந்திக்குமோது திரும்ப அதே ரொட்டீன் அப்டியே ஃபாலோவ் ஆகு
அது ஞாயித்தி கழமன பாத்தீங்னா சகோத்ரி எப்புடி நாள் போதுனே தெரியுது கண்ணமூடி தெறக்கற்துக்குள் நைட்டி ஏழு எட்டு மணி ஒம்போது மணி ஆயிரு சகோதுரி
ஆமா நம்ம என்ன நெனப்போ நம்ம என்ன நெனப்போ செரி ஞாயிற்று கெழம தான நம்ம கொஞ்ச ரிலாக்ஸா பத்து மணிக்கு வரக்கு தூங்குவோ கொஞ்ச ரிலாக்ஸஸா எந்துருச்சு பொறுமயா வேல பாப்போ அப்புடின் சொல்லி நம்ம நெனப்போ ஏன்னா மத் த்த நாள்ல வந்து அவசர் அவஸ்ரமா எட்டு மணிக்குள்ள எல்லா வேலையு முடி கணு அதனால அவசர அவசரமா பண்ணுவோ சரி இதுனா கொஞ்ச பத் து மணிக்கு ரிலாக்ஸ் எந்திரிச்சு இருந்துச்சு லட்டா பன்னுவோன் பாத்த அன்னக்கின் பாத்து ஆறு மணிக்கெலா எந்துரிச்சுருவாய்ங்க ஆறு மணிக்கலா எந்துரிச்சுட்டு அப்பயே பசிக்குது பசி
நம்ப வந்து தூங்கிட்டு இர்ப்போ பசங்க அப்பதா அம்மா எந்திரிம்மா எனக்கு பசிக்கிதும்பாங்க நம்ப என்னைக்கு வந்து நிம்மதியா தூக்குறமோ அன்னக் அவங்ளுக் பொறுக்காது சகோதரி உண்மையாலுமே
கண்டிப்பா பசிக்குது பசிக்குது எந்துரி எந்துரி எந்துரி பாலாத்தி குடு தோஸ் சுட்டு குடு ப அது சாப்பாடு குடு சாப்புட்ற குடு சாப்பாடு கொடு சாப்பாடு குடு நம்மள அப்புடியே எதோ சாப்பாடவே சா பாக்காதவிங்க மாரி நம்மள அப்புடியே சீன போடுவாய்ங்க
ஆனா மத்த நாள்ள பாத்தீங்னா சகோதரி ஆனா மத்த ஆனா மத்த நாள்ள பாத்தீங்னா சகோதரி நம்ம எடுப்பு எடுப்புனு எந்துரிச்சாலுமே ஸ்கூல் நாள்ல நா ஆறுநாளு திங்கள் வந்து சனிக்கெழம வரிக் எந்துரிக்வே மாட்டாங்க சாப்பாடு சாப்புடனு நம்ம வந்து பாராட்டி சீராட்டி அத இதன் பண்ணி ஹெல்தியா குடுப்போ ஓம வந்து வேற என்ன எப்ப பாத்தாலும் சாப்புடு சாப்புடுன் சொல்ட்டே இருக்கன் சொல்லுவாங்க ஞாயித்துகெழம மட்டு வந்தா பெய் அவங்ளுக்கு வந்து என்னமோ வந்துட்டு மத்த நாள் ஹாலிடே மாரி அவங்ளுக்கு அன்னக்கி ஒர்க்கிங் டே வந்து மாரி நம்பள புடுச்சி டார்ச்சர் பண்ணுவாங்க சகோதரி
ஆமா தோழி அதுதா பெரிய கஷ்ட்டோ அதுக்குதா அந்த அஞாயிற்றுக்கெழம மட்டு எப்புடிதா உங்களுக்கு வந்து அந்த சீக்கரமா முழிப்பு வருதுன்னே தெரியாது அந்த ஆறு மணிக்கி டா னு எந்துர்ச்சிருவாய்ங்க டே இன்ன கொஞ்ச நேர தூங்குங்ககடா இன்னக்கி லீவு தான்டா ஸ்கூல் இல்லடா ஸ்கூல் டைத்துல புடி இவ்ளோ வேகமா எந்துரிக்க மாட்றீங்ளேடா அப்டின்ஸ் சொல்லி நம்ம பொலம்பிகிட்ருந்தாலுமே அவங்க அதெல்லா கேக் மாட்டாங்கஅ அதல்லா கெடையாது எனக்கு தூக்கவர்ல நா என்ன பண்றது நான் ஃபோன் பாக்க போறே இல்ல டிவி பாக்க போறே அப்டின் ஓடிடுவாய்ங்க
ஆமா சகோதிரி இது ஞாயித்துக்கெழமன் மட்டும் இல்ல சகோதிரி அவங்களுக்கு பொதுவாவே லீவு நாட் கள பாத்தீங்கன்னா தூங்க மாட்டாங்க தீப நாள்லலா தூக்கமே வராது
கண்டிப்பா கண்டிப்பா ஆ அதான் அந்த டைம் தா நம்ம ரிலாக்ஸா செரி பத்து மணி எந்திரிக்கலான்னு பாத்தா இவங்க ஏழு மணிக்கலா எழுப்பி உட்டுருவாங்க நம்மள எழுப்பி சாப்ட குடு சாப்ட குடுன் அவங்கள சாப்ட வச்சிட்டு செரின் அப்பாடானா உக்காந்தா திரும்ப மதியானம் என்ன வைக்கலா மத்தியானம் எனக்கு இது செஞ்சி குடு அது செஞ்சி குடு பிரியாணி செஞ்சி குடு சிக்கன் செஞ்சி குடு மட் டன் செஞ்சி குடும்பாங்க அன்னைக்கு தா செரி நா அதுக்கப்புறம் பிளான் பண்ணி போயி வாங்கிட்டு வ
நீங்க எப்பயுமே ஞாயித்துக்கெழம ஆச்சின்னா நீங்க எப்பமே நான்வெஜ் தா எடுப்பிங்களா சகோதிரி
மேக்சிமம் எடுப்பேன் எங்கேயாவது வெளில போறோம் இல்ல கோயிலுக்கு போறோம் இல்ல வேற எங்கயா ஃபங்கஷன் போறோ அப்டின்ற பட்சத்துல எடுக்க மாட்டன்
ஓ செரிங்க செரிங்க சகோதிரி நீங்க நான்வெஜினே நீங்க அதிக கமா வந்து எந்த மாரி உணவு சகோதிரி நீங்க எடுப்பிங்க சிக்கனா மட்டனா இல்ல பிஷ்ங்களா சகோதிரி
பசங்களுக்கு சிக்கன் தான் பிடிக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தா அதுவும் பிடிக்கும் அதனால வந்து ஒண்ணு பிரியாணி செஞ்சி சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் வப்பேன் அப்டி இல்லன்னா கிரேவி செஞ்சிருவன் இல்ல மட்டன் கொழம்பு செய்வே
ஓ அவுங்களுக்கு என்ன புடிக்குமோ அவங்களுக்கு ஏத்த மாரி ஒண்ணு செஞ்சறது நம்ப
ஆமா ம் நம்மளோட கன்வீனியன்ட்டு பாத்துக்கிட்டு ஓகே இது பண்ணா ஓகே கரக்ட்டா இருக்குமா காலியா ஆயருமா எல்லா நல்லா திரு திருப்தியா சாப்டுவாங்களா அப்டின்ற மாதிரி பா த்து அன்னைக்கு என்ன அன்னைக்கு டே எப்டி இருக்குன்றத பாத்து செய்றது ஒரு சில நேரம் ஆல்ரெடி எதோ ருக்கு இல்ல பசங்களுக்கு எதா லைட்டா ஒடம்பு சரியில்ல அப்டின்ற பட்சத்துல நம்ம அத ஹெவியா சாப்ட முடியாது சோ அந்த டைம்ல நம்ம லைட்டா தான் சாப்ட்டு ஆகணும் அப்டி எதாவது அவங்களுக்கு லைட்டா ஒடம்பு சரியில்ல அப்டின்னா லைட்டா த இருமலா இருக்கு எதும் சாப்ட மாட்றாங்க அப்டினா டக்குன்னு தேங்கா பால் அப்டே வச்சிருவன் சாப்பாடு தேங்கா பால் சொன்னது வெரும் தேங்காபால் அது செய்வேன் தேங்காபால் சாப்பாடு தேங்காபால் சாப்பாடு செய்வேன்
அது எப்டி சகோதிரி நீங்க செய்வீங்க
அது ரொம்ப நல்லா இருக்கும் தோழி நம்ம நார்மலா எப்பயும் தக்காளி சாப்பாடு எப்டி செய்றோம் வெரைட்டி ரைஸ் எப்டி செய்யறோமோ அதே மாதிரிதான் நார்மலா அத எண்ண ஊத்தி ஸ்பைசஸ் போட்டு நெய் கொஞ்சம் ஊத்தி நம்ம தண்ணிக்கு பதில தேங்கா பால் ஊத்தறோம் அவ்ளோதா டிப்
இல்ல சாகோதிரி அவங்க என்ன ஒரு சில பேரு என்ன சொல்றாங்கன்னா சகோதிரி இப்ப தேங்காபால் செய்யும் போது பாத்தீங்கனா நம்ம வந்து மத்த மத்த வெஜிடபிள் மத்த எது தண்ணி ஊத்தி செய்யற பிரியாணிக்குலாம் பாத்தீங்கள மசாலா ஐட்டம் வந்து நிறையா போடும் ஆனா இதுக்கு
இதுக்கு மசாலா எதுவுமே தேவ இல்ல அப்டே ஒயிட் கலர்ல தா இருக்கும் மஞ்ச பொடி கூட போடக்கூடாது அந்த தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் போடணும் அந்த தக்காளிய நல்லா வதக்க வதக்க அந்த தக்காளியில இருந்து அந்த கொஞ்ச புளி ப்பு இருக்கும் இல்லையா சோ அந்த இது மட்டும் தான் வேற எதுவுமே போட வல்ல கொஞ்சோன் கேஷிவ்னெட் போடணும் காரத்துக்கு பச்ச மொளகா தா போடணும்
பச்ச மிளகா வந்து எத்தன சகோதிரி நம்ம போடலா நம்ம அதிகமா பச்ச மிளகா
அது நம்ம பசங்களுக்கு ஆ எல்லா த்துக்கும் அதிகமாலாம் போட முடியாது நம்ம பசங்க எப்டி சாப்டுவாங்கன் நமக்கு தெரியும் இல்ல சோ நம்ம இந்த ப வெங்காயம் தக் காளி இத வதக்கும் போது அப்ப அதுக்கு முன்னாடியே நம்ம பச்ச மொளகா போட்டுருவோம் இல்ல அப்ப நம்ம வதக்கிகிட்டே இருக்கும் போது கண்டிப்பா அது வதங்கி அந்த வெதயெல்லாம் வெளில வந்துரும் இல்லையா சோ அந்த பதம் தான் அந்த வே இது மெளகா வந்து வேகற வேகற பதம் தான் வேகற இது மட்டுந்தான்
ஆனா நெறைய பேர் பாத்தீங்கன்னா சகோதரி அதுல வந்துட்டு மெளகு இருக்குல மெளகு கூட போடுறாங்க ஏனா காரத்துக்கு பதிலா வந்து மெளகு வந்து மெள
அய்யயோ அதுல மெளகு போட்டா நல்லா இருக்காது ஆஹா அதுல மெளகு போட்டா நல்லா இருக்காது நா எப்டி செய்வேனா ஜெஸ்ட்டு எண்ணைய ஊத்தி அந்த ஸ்பைசஸ் போட்டு சீரக கொஞ்சோன்டு போட்டு ஆ பச்ச மொளகா பச்ச மொளகா அதுக்கு அப்புறோ வந்து இது கேஷூனட் போடுவ
ஓ செரிங்க செரிங்க சகோதரி
முந்திரி பருப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி வெங்காயத்தை போடுவே வெங்காயத்த போட்டு நல்லா வதகிட்டு கொஞ்சோன்டு இஞ்சி பூண்டு பேஸ்டு அந்த வெங்காய நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்பற தக்காளி ஒரு தக்காளி போடுவே தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கனதுக்கு அப்றோ அப்டியே இது டரெக்டா இது ஊத்திருவே பால் ஊத்திருவே தேங்கா பால் ஊத்திருவே இப்ப ஒரு டம்ளர் அரிசனா ரெண்டு டம்பளர் பால் ரெண்டு டம்ளர் ரெண்டர டம்பளர் பால் போடுவே ஆனா என்ன பண்ணுனா அத ரொம்ப கொதிக்க விடக் கூடாது ஏன்னா உங்களுக்கு தண்ணி கொதிச்சா தண்ணி இதாகு பட் ஆனா பால் கொதிச்சுச்சுன்னா உங்களுக்கு சாப்பாடு க வேகாது வேகாது ஆ னால வந்து எண்ணெ போட்டு லைட்டா ஒரு கொதி வந்தோனே நீ அரிசிய போட்ருலா
ஓ செரிங்க ச சில பேரு சகோதரி என்ன பண்றாங்கனா சில பேர் பாத்தீங்னா சகோதரிஸ் பால் இருக்குல சகோதரி அந்த பால கூட லைட்டா ஊத்துறாங்க அர டம்ளர் பால் ஊத்தலாமா சகோதரி
ஆஹா பால் ஊத்துனா எப்டி இருக்குன்னு தெரில நா தேங்கா பால் மட்டு தா யூஸ் பண்ணுவே தேங்கா பால் மட்டு தா ஊத்துவே
நானுமே தேங்காப்பால் தா சகோதரி ஒரு டைம் நா ஊத்தி செஞ்சிருக்கே ஆனா பாத்தீங்ன்னா ஒரு யூ டியூப்ல பாத்த சகோதரி ஒரு யூ ஒரு விளாக்ல பாக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு தேங்கா பால் பிரியாணிக்கு தேங்காப்பால் தேங் நீங்க சொன்ன மாதிரி ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தேங்கா பால்ன்னு ஒன்ர டம்ளர் வந்து தேங்கா பால் சகோதரி அர டம்ளர் வந்து காச்சி ஆரோ ஒரு காச்சி வெது வெதுன்னு சூடா இருக்கு அர டம்ளர் பால ஊத்துறாங்க அதுல
இதுல வேணா லை தண்ணி வேணா ஒரு கா டம்ளர் சேத்துக்கலா ஏனா அந்த என்ன சொல்றது ஃபுல்லா அந்த த தேங்காவா இது பண்றதுனால அந்த கொஞ்ச லைட்டா கொதிச்சாலுமே அந்த தே வத் பால் ரொம்ப வத்திருல சீக்கிரோ சோ அதுக்காக ஒரு கா டம்ளர் தண்ணி ஊத்தலா மத்தபடி பால் ஊத்தி நா கேள்விப்பட்டது இல்ல நா இப்பிடி செய்வே ஆனா செம டேஸ்ட்டா இருக்கு அதுக்கு எதாவது காரமா தொட்டுக்கறதுக்கோ ஒரு கிரேவியோ இருந்துச்சுன்னா செம செம காம்பினேஷன்
அதுக்கு சகோதரி அதுக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த சிக்கன் வறுவல் வந்து நல்லா இருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா ஆ சிக்கன் வறுவலு வெவ்வேற ஏதாவது மஷ்ரூம் கிரேவி பன்னீர் கிரேவி அந்த மாதிரி எல்லாமே வெச்சுக்கலா
பன்னீர் கூட சகோதரி பன்னீர் ஏன்னா அந்த தேங்கா பாலு அது பன்னீர்ங்க போது ரெண்டுமே வந்து ஒரு மாரி வந்து இதா இருக்கும்ல சுருக்குன்னு கொஞ்சோ இருந்தாதா நல்லா இருக்கு
பட் ஆனா மஷ்ரூம் வெச்சுக்கலா சிக்கன் நல்லா காம்பினேஷன் சிக்கன்க்கு சிக்கன்னா இருக்கட்டு மட்டன்னா இருக்கட்டு அது கிரேவி மாரி வெச்சம்னா தொட் தொட்டுக்கறதுக்கு நல்லா காம்பினேஷன்
கண்டிப்பா கண்டி நீங்க வந்து கீ ரைஸ் அந்த மாரிலா பண்ணுவீங்களா சகோதரி நெய் சோறு அப்டிலா
இல்ல தோழி நான அது பண்ணமாட்டே எனக்கு நெய் பிடிக்காது அந்த ரொம்ப அந்த நெய் ஸ்மெல் பிடிக்காது பசங்களுக்கு பிடிக்கு பசங்களுக்கு வந்து பருப்பு சாதோ பருப்பு சாதத்துல நெய் ஊத் நெய் போட்டுருவே வேற ஏதாவது வெரைட்டி ரைஸ் செய்யும் போதெல்லா நெய் போட்டுருவே மத்தபடி அத ஒரு
எப்புடி உங்களுக்கு வந்து நெய் புடிக்காதீங்கன் சொல்ற அதுல அதுல போட்டா மட்டு நீங்க தனியா சாப்புடுவீங்களா
அது வேற வழி இல்லைல பசங்களுக்கு அப்பறோ நெய் சேத்துதானே ஆவனு தோசையில அவங்களுக்கு தோசையில போட்டு குடுத்துருவே நெய் தோச போட்டு குடுத்துருவே சோ அந்த மாரி அவங்களுக்கு வேற எப்டியெல்லா சேக்கணுமோ சேத் த்துருவே நல்லெண்ண வந்து சாப்பாட்டுல வெறு சாப்பாட்டுல புளி கொழம்பு ஏதாவது வெக்கும் போது நல்லெண்ண மேல ஊத்திருவே
ஓ நல்லெண்ண ஊத்தி புளி கொழம்புக்கு சாப்ட்டீங்கனா அது டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு
அது பண்ணுவ தோழி அதுவு பண்ணுவ சாப்பாடு சுட சுட சாப்பாடு இருக்குல்ல அதுலயு கொஞ்சோ நல்லண்ணெ ஊத்திருவ
சுட சாப்பாட்ல வெறு நல்லெண்ணெய ஊத்தி என்ன உப்பு போட்டு சாப்டுவீங்ளா
வெறு நல்லெண்ணெய மட்டு ஊத்தி சாப்படலா சில பேத்துக்கு அந்த எண்ணெ ஸ்மல்லு பிடிக்கலன்னா அதுலே கொழம்பு அந்த கொழம்பு ஊத்தறதுக்கு முன்னாடி கொஞ்சோ நல்லெண்ண ஊத்தி பெரட்டிருவ சாப்பாட
ஓ சில பேர் பாத்தீங்ன்னா சகோதரி இந்த நெய் சோறூம்பாங்ல நெய்யி இருக்கல சுடசாப்பாட்ல நல்ல கொழஞ்சு சுட சாப்பாட்ல கொஞ்சமா நெய்யி ஊத்தி உப்பு போட்டு சாப்டுவாங்க பாருங்க நெய் பூவான்னு அது கொழந்தைங்களுக்கு என்னமோ குடுக்கறாங்க
அது ரொம்ப நல்லது தோழி டெரெக்டா அத நெய் உள்ளதாகுல்ல
கண்டிப்பா ஆனா ஏ பையனுக்கு வந்து இது மாரி நா குடுத்துது இல்ல சகோதரி ஏ பையனுக்குப்பதா ஒன்ற வயசு ஆகுதுங்ளா அப்டிங்க போது இப்ப நா குடுக்க ஆரம்பிக்கலாமா இல்ல வேண்டாங்களா
குடுக்லா குடுக்லா ஒன்ற வயசு ஆச்சுல நல்லா சுட சுட சோறு இருக்குல்ல நல்லா சுடசுட சோறு இருக்குல்ல அத நல்லா பெசஞ்சிட்டு நல்லா பெசஞ்சிட்டு அதுல வந்து கொஞ்சோ நெய் ஊத்தி நீங்க குடுத்து பாருங்க அந்த டேஸ்ட் ட்டு பிள்ளைங்களுக்கு பிடிச்சிர்சுனா நல்லா சாப்ட ஆரம்பிச்சுருங்
பரவால்ல பாக்லா சகோதரி ஏனா ஏ பைய வந்து எந்த உணவுமே கொஞ்சொ விரும்பி சாப்ட மாட்டிங்கிறா அப்டிங்குபோது இந்த மாரி உணவு வந்து குடுத்து பாக்கற சாப்ட்டானா ஓகே சார் கண்டிப்பானா நெய் வந்து அதிக அளவு சேக்கறது கொழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது வெயிட் போடுங்க ஏ பையனுக்கு வெயிட்
ஆமா ம் அதுதா அதுதா நெய் நல்லா வெயிட்டு போடு நீங்க கண்டிப்பா அப்டி சேத்து பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பா சகோதரி கண்டிப்பா நா சேத்தூ பாக்ற நானு
நல்லது தோழி நம்மளோட நேரோ முடிஞ்சுது நம்ம அடுத்த அழைப்புல பேசலா
கண்டிப்பா அடுத்தழப்புல நம்ம வேற வேற நல்ல நல்ல தலைப்புகள பத்தி நம்ம பேசலா சகோதரி
கண்டிப்பா தோழி கண்டிப்பா நன்றி நன்றி நன்றி ம்